சொல்லுங்க இருக்கீங்க
சிஸ்டர் நீங்க எப்டி இருக்கீங்க
நானும் நல்லா இருக்கேன் சாப்ட்டாச்சா
ஆஹ் இல்லங்க சிஸ்டர் இனிமேல் தான் சாப்பிடனும் நீங்க சாப்பிட்டீங்களா
இல்லப்பா இப்பதான் செஞ்சுட்டு இருக்கோம்
ஓகேங்க சார் என்னங் சார் சமையல்
உம் டிஃபன் தா சப்பாத்தி
ஓக்கேங் சார்
உம் லேட் ஆகாது இப்பதான் ஸ்டாட் பண்ணிருக்கோம் முடிச்சுட்டு அவருக்கு ஊட்டிட்டு
ஓகே ஓகேங்க சிஸ்டர் ஓகே ஓகேங்க சிஸ்டர் இன்னைக்கு இங்க தோச சார் வாங்க சாப்பல்லாம்
சாப்பலாம் சாப்பலாம் உம் அப்பறம் எந்த டாபிக் பத்தி பேசலாம்
டாப்பிக்குங்கள நீங்க எது வேணாலும் சொல்லுங்க ஏதாச்சும் நம்ம ஜென்ரல் ஓரியன்டடா பேசி இல்லாட்டி வந்து ட்ரெடிஷ்னல பத்தி பேசலாம்
ஆஹ் ஓகே இது எப்டி சொல்றது மேக்கப் பத்தி பேசலாமா எனக்கு அத பத்தி தெரியாது நீ உங்களுக்கு எதாவது தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க
ஆ ஓகேங்க பேசலா பட் வந்து நம்ம இங்க எடையில வேணுனா நம்ம டாபிக் வேண்ணா சேஞ்ச் பண்ணிக்கலா நானு அதிக மேக்கப் ஆ யூஸ் பண்ண
ஆ ஆ ஆ இல் இ ஃபேமிலில இப்ப எதாவது ஒரு பங்ஷ் ட்டன்னா என்னால எப்டி சொல்றது நல்லா மேக்கப் போட்டுட்டு போக முடியில மை போட்டா மை கலஞ்சுடுது அது எறங்கி கீழ ஃபுல்லா அப்பிட்ட மாரி ஆயிடுது
சிஸ்டர் நீங்க வந்து இந்த காஜல் வந்து ஐலைனர் காஜல் வந்து எதுங் சிஸ்டர் யூஸ் பண்றீங்க நீங்க ஐடெக்ஸ்ன்னு ஒன்னு இருக்கில்லைங் சிஸ்டர்
ஆமா
அது யூஸ் பண்ணுங்க அது வந்து இந்த லிப்ஸ்டிக் டைப் ஒண்ணு இருக்கில்லைங் சிஸ்டர் நம்ம கிட்ட
லிப்ஸ்டிக் டைப்னா
அந்த ஸ்க்ரோல் பண்ணி அந்த கீழ உ கீழ வந்து ஸ்க்ரோல் பண்ணி அந்த மேல வரும்லைங்க சிஸ்டர்
ஆமா இங் கலர் கூட கீழ ஒரு கலர் வரு நடுவுல ஒரு கலர் வருமே கீழ பிளாக்கு
காமனா ஒரே கலர்தா நீங்க கீழ இருந்து நீங்க ஸ் திருவுனீங்கன்னா மேல அந்த கலர் கொஞ்சோ மேல வரு நமக்கு கொஞ்சோ கூர்மையாயிருக்கும் பாருங்க மேல கொஞ்சோ உங்களுக்கு
ச்சின்னா
ஆஹ் பட்டையாயிரு சா நீங்க நீங்க வந்து அந்தமார் அந்த மாரி நீங்க வாங்கிக்கிட்டீங்னா அது உங்களுக்கு போட ஈஸியா இருக்கு சப் சப்போஸ் உங்களுக்கு அதுல உங்களுக்கு போடத் தெரிலான சும்மா லைட்டா கை இருக்கல்லைங்க கையிலியே நீங்க எடுத்து விட்டு அப்டியே கண்ண-கண்ண இழுத்து விட்டு கண்ணுக்கு கீழ வரது மட்டு இந்த லைட்டா அந்த ஒயிட் கலரா ஒண்ணு எஜ்ஜு இருக்குல்லைங்க கீழ அந்த பார்டர் மாரி அந்த பார்டர் அப்டியே லைட்டா போடுங்க ஏன்னா ரொம்ப போட்டாலுமே இப்ப இருக்குற சம்மருக்கு ஸ்வெட்டிங்குல வந்து அழஞ்சுருங் ல சோ நீங்க வந்து சோ நீங்க வந் து லைட்டா போடுங்க லைட்டா போட்டீங்னா கொஞ்சோ உங்களுக்கு ஷேடு ரொம்ப இல்லாம கொஞ்சோ லைட்டா இருக் புவா
ஆஹ் எனக்கு சும்மாவே வேத்து போதுமா இதுல இதெல்லா வேற எதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஏதாவது ஒண்ணும் ஏதாவது போட்டுட்டு போனா அப்படி இப்படி சொல்றது சுத்தமா உதவாத மாரி ஆயிடுது
அப்டி தான் இருக்கும் ஆனால் நீங்க வந்துட்டு கொஞ்சம் லைட் டவா போட்டுக்கோங்க சம்ப வந்து இப்ப நைட் டைம் நீங்க வந்து கொஞ்சம் சம்மர் டைம் இல்லாம கொஞ்சம் நார்மல் டைம்ல இருந்தா கொஞ்சம் டார்க்கா போட்டீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு எடுப்பா தெரியும்
ஆஹ்
இந்த சம்மர் சீசன்ல கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா போடாத கொஞ்சம் சப்போஸ் அழி்சாலமே உங்களுக்கு காட்டாதது சப்போஸ் அங்கங்க நமக்கு பேட்ச பேச்சா இருக்கும் நமக்கு பிரச்சனை இல்ல ரொம்ப போட்டீங்கன்னா கொஞ்சம் வேக்கர்து நம்ம கண்ண சப்போஸ் அப்பதான் நம்ம போடும் போது நமக்கு ஏதாவது கண்ணு ரொம்ப உறுத்த ஆரம்பிக் நமக்கு அப்ப உருத்தும் போது நம்ம தேய்ச்சோம்னா நம்ம கீழ நல்லா பட்டையா போட்டோம்னா இந்த கையை வச்சு நல்லா அதுமேி நீங்க ரொம்ப எல்லாம் கேட்க கூடாது சும்மா அந்த கீழ அப்படியே கொஞ்ச லைட்டா குழந்தைங்களுக்கு நம்ம பண்ணுவோம் சும்மா லைட்டா அப்படியே கீழ மட்டும் அப்படியே கொஞ்சம் ஷேக் பண்ண மாதிரி பண்ணி விடுங்க போதும்
அதே மாதிரி லிப்ஸ்டிக் மய் அதே மாதிரியே எப்படி சொல்லு போடும்போது நல்லா இருக்கற மாதிரி இருக்குது அதுங்காட்டி அங்கே போய் ரீஸ் ஆகறதுக்காட்டி ஒன்றுமே இல்லாத மாதிரிடுது
நான் வந்து லிப்ஸ்டிக் நா யூஸ் பண்ண மாட்டேன் சிஸ்டர் மோஸ்ட்லி வந்துட்டு இந்த இது வந்து என்னோட மேரேஜுக்கு ரிசப்ஷனுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிருான் ஏ பிராண்ட் வைஸ் எனக்கு அதிக ஆனா வந்து மோஸ்ட்லி வந்து சில பேருக்கு வந்து லை் கலர் வந்து செட் ஆகும் சில பேருக்கு டார்க் கலர் செ் ஆகும் சில பேருக்கு வந்து ஸ்கின் டோனுக்கு ஏ மாிரிான் லிப்ஸ்டிக் போடணும்ப்படின்னு சொல்றாங்க யா அந்த மாரி போட்டிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாவும் இருக்கும் கொஞ்சம் அப்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க எங்க சிஸ்டர்
எந்த மாதிரி போட்டாலும் எனக்கு நிக்க மாட்டிதுன்னு சொல்றேன் ப்ப மேட் வந்துருக்கு ள்ள மேட்டு கலையாதுன்னு சொல்றாங்க
அதுக்கேத்த மாதிரி இந்த ஒரு ஸ்வெட்டிங் இல்லாம இருக்க மாதிரி ஏதாச்சும் ஒரு கிரீம் மாதிரி ஆன்லைன்ல ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணி பாருங்க
அதுக்கு கூட இருக்கா
பார்லர் பண்றாங்களே அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா ஸ்ட் லைட்டா மேல ஏதாவது ஒு பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி போட்டு பாருங்க
சொட்டிங்க ஆகாம இருக்க சொல்லுவாங்களா
காரங்களுக்கு மோஸ்லி தெரியும் ஆனா மோஸலி அதுக்கான திய ரொம்ப ரேர் தான்ங்க பட்ரைட பண்ணி பாருங்க இருக்கான்ட்டு
ஓகே ஓகே
ஆஹ் நான் முசலிந்தன்
தலை வரனா கூட அந்த துண்டு முடிய எல்லாம் இங்க இருந்து போறதுக்காட்டியே கலைஞ்சி
அது வந்து குட்டி குட்டி முடி வந்து பேபி ஹேர்ஸல்லாம் இருக்குங்க அதது அப்படியே நீங்க சும்மா அப்படியே முன்னாடி வந்து அப்படியே நீங்க வெளியே நீங்க போனீங்கன்னா பர மாமா இருந்துச்சு அப்படியே முன்னாடி அப்படியே கொஞ்சம் அப்படியே லைட்டா இழுத்து விட்ட மாதிரி பண்ணிருங்க நீங்களே புது ஹர்ஸல் ட்ரை பண்ணிருங்க
அப்படிதான் ஆகுது நான் ஒண்ணு வாரிட்டு போறேன் அங்க போனா ஒண்ணு இருக்கு
உங்களுக்கு வந்து கர்லிங் ஹே எந்த மாதிரிங் சிஸ் ச உங்களுக்கு
இல்ல மேம் நீட்டு முடிதான் சொல்லுவாங்க கர்லிங்
ஆ கொஞ்ச எடுத்னா உங்களுக்கு கொஞ்ச முடி கொஞ்ச சாஃப்ட்னஸ்ஸா இருக் அப்ப நீளமான முடின்னு நெனைக்கிறே நானு
ஆமா நீளமான முடிதா ஆனா எப்டி சொல்றது ஆ நல்லா அடு அப் அவ்வளோவா நீளம் இருக்காது நல்லா அடர்த்தியா இருந்துச்சி இப்ப அடர்த்தி எல்லாம் போயிட்டு அப்டியே குட் ச்சி மாரி இருக்கு
அதா சார் நம்ப வந்து நம்ப வந்து பிரக்னன்சி ஆஃப்டர் நமக்கு வந்து ரொம்ப ஹெல்த் கேர் ரொம்ப முக்கியோம்பாங்க எனக்குமே முடி செம்மையா கொட்டுது ஸ்டில் இப்ப வரைக்குமே தலை குளிச்சா வேரு வேரா வருதுங்ஸ்
ஆஹ் அப்படிதா இருக்கு என்ன பண்றதுன்னே தெர்ல ஒண்ணு இல்ல ஒரு தலையில சீப்ப போட்டு ஒரு தல வார் ரி முடிச்சாலே பாதி முடி கையிலதா இருக்கு அதுக்கே தல வார்லாமா வேண் லாமான்னு யோசிக்க வேண்டிதான் இருக்கு அடுத்த வாட்டி காலைல
அதே மாரி தலைக் குளிச்சிட்டு வந்தாலு சிஸ்டர் ரொம்ப முடி வந்து நமக்கு ரொம்ப ஆனா நெறையா இருக்கு சிஸ்டர் நம்ம வந்துட்டு என்னடா பண்றதுங்கிற மாரி ரொம்ப திங்கிங்கா இருக்கு
அப்டிதான் இருக்கு ஆனா முடிக்கான சொல்யூஷன் இன்ன வரைக்கும் எனக்கு கடைக்கவே இல்ல நானும் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க எல்லார்கிட்டும் கேட்டுட்டு இருக்க
பண்ல ஏன்னா எது பண்ணாலும் நமக்கு முடி வளராது அவளோ தான் ஃபிக்ஸ்டுடாங்க போது அது எதுக்கு வேஸ்ட்டா ட்ரை பண்ணிக்கிட்டு
ஆஹ் நல்லா அடர்த்தி இருக்கும்ப்பா எனக்கு மொகம் சின்னது அப்டியே தலையில இருக்க முடி அப்டியே என்ன முடி மூஞ்சு விட அப்டியே பெருசா இருக்கும் எனக்கு என் முடிதான் எனக்கு அழக் ஏ அப்படிதா இருந்தனே இப்ப அந்த முடியெல்லா கொட்டிடவு எனக்கென்னவோ ஒரு மாரி
ல்லாம் வந்துட்டு முடி இல்லைன்னு சொல்லி நம்ம ஒரி பண்ற முடி அதர்த்தியா இருக்கவங்க ரொம்ப ஹேர் கட் பண்ணிக்கிட்டு ஷார்ட் மாரி ரொம்ப வச்
இல்லப்பா முடி இருக்கும் போது நான் ரொம்ப எப்டி சொல் சொல்றது நல்லா தளவாறுவேன் என்ன ஹர் ஸ்டைல் வேணுமோ எல்லாமே என்னுடைய ஏர்ல தான் ட்ரை பண்ணி பாப்பாங்க எங்க அக்கா சித்தி எல்லாரும் அப்படி இருந்துச்சா இன்னைக்கு ஒண்ணுமே இலலன்னும் போது ஒரு மாரி ஏக்கமா இருக்கு இருந்ததே அதுதா பிளஸ் பாயிண்ட்டு அது ஒரு மைனஸ் பாயிண்ட் மாரி இருக்கவு எனக்கு அப்டியே ஏக்கமா இருக் க்கு
அதா அதாங் சிஸ்டர் அது இல்லாமயிங் சிஸ்டர் அது வந்து நமக் க்கு வந்து ஒழுங்கா அப்ப தூக்கோ இல்லாம இருக்கறது ப்ரெக்னன்சிக்கு என்ன நம்ம ஓவரா கண் முழிக்கறது ஃபுட் நம்ம அதுக்கேத்தா மாரி எடுத்துக்காதது முடிக்கு வந்து அது சத்து போகாதது இதுனாலதா மே ஆனா அதிகமா வந்து கருவேப்பில சாப்டுங்க கருவேப்பில சாப்டங்க அது சப்டிங்கனா முடி வரும்முங் பட் அப்படியெல்லாம் ஒரு யூஸ்மே எனக்கு தெரிஞ்சது
இல்லப்பா நான் கூட கருவேப்பல ஜூஸ் கருவேப்பில சாப்பாட்டுல எல்லாம் எங்க அக்காக்கு போடுறது எனக்கு போடுறது எல்லாத்தையுமே நான் தான் சாப்பிடுவேன் கருவேப்பில ஆனா அதனால வளர்ந்துச்சுன்னு சொல்ல முடியாது து ஆஹ் அது சும்மாதான் எப்படி சொல்றது அதுக்கு அதனாலல்லாம் வளருது அப்படின்றதுலாம் கிடையாது
அதா அதாங் சிஸ்டர்
அதனால எந்த யூஸும் கிடையாது என்ன ந நம்மளோட பாடியை பொறுத் தான் இப்ப வேணா அதனுடைய கண்டிஷன் வேணா மாறிடுச்சோ என்னமோ அப்படின்ற ஒரு டவுட்டா இருக்கு
அதாங்க சிஸர் நீங்க சில பேர் வந்து சொல்லுவாங்க இந்த தினது இந்த அரிசி கழுவுற தண்ணி இருக்கங்க சிஸ
ஆமா
அதை வச்சு நீங்க வந்து ஹேர் வாஷ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் வளரும் அப்படின்னு சொல்லிக்காங்க பட் உண்மையா என்ன
இல்ல எவ்வளோ தண்ணி வச்சு வாஷ் பண்றது ஹேர் வாஷ் பண்றதுக்கு
அதுதான் சிஸ்டர் நீ வைக்கிற மாதிரிந்தா நம் ஒருஞ்சு கிலோக்கு மேல அரிசிய நம்ம ஊ வச்சு அந்த அரிச கலைய தண்ணி எடுணும் சி்டர் அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்
ஆஹ் ஆஹ் ஆஹ் அப்பதான் சரி அதுவும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாக்கலாம்
அாங்கிஸஹங்க ரெமிடி ஏதாச்சும் ட்ரை பண்ணுவீங்களா
ஆஹ் பண்ணுவேன்ப்பா நான் வந்து எப்படி சொல்றது ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் கரு ரொம்ப பிளாக்கா இருப்ப பேஸ்ல பல்லு மட் ம்தான் தெரியுன்ற மாரி இருப்பேன் ஆனா இப்ப வந்து எல்லாரும் எப்படி இப்படி எப்படி இப்படின்னு கேக்குற அளவுக்கு மாறிட்டு
ஓ அப்ப என்ன மாறி ப்ராடக்ட் கொஞ்சம் ரிவ்யூ குடுங்க நாங்களும் கொஞ்சம்
இல்லப்பா வீட்டுல இருக்கிறதுதான் கோதுமவு தோசை மாவு எந்த மாவு கிடைச்சாலும் மூஞ்சில போடுவேன்
ஓ அப்படிய எல்லாம் போட்டோம்ன நான் டரக்டர் லமன் வந்து நம்ம அப்ளை பண்ணக் கூடாதுன்னு சொல்றாங்களே சிஸ்டர்
அதெல்லாம் சொல்றவங்க சொல்லிட்டுதான் இருப்பாங்க நமக்கு எது கிடைக்குதோ இப்ப இன்னைக்கு ஒரு ஃப்ரூட் சாப்பிறோமா அதை அ அந்த தோலை ரிமூவ் பண்றோமா அதை அரைச்சு மூஞ்சு போட்ருவேன்
ஓகே ஓகேங்க சிஸ்டர் நான் வந்து பேஸ்க வந்து இந்த கா
கேரட் தோல் சீவறன்னா அந்த கேரட் அரைச்சு மூஞ்சில போட்டுப்பேன் இப்ப ஒரு பப்பாளி பழம் சாப்புறேன்னா பப்பாளி பழம் சாப் போது அந்த தோல உ நீக்கிட்டேன்னா அந்த தோல அரச்சி மூஞ்சில போட்டுப்பேன்
ஓ இப்ப வந்துட்டு நிறைய வேஸ்ட்டா இல்ல வேஸ்ட் ஆகுறதுல அப்படிய உங்க பேஸ்ல நீங்க அப்ளை பண்ணீறீங்க அப்டிதானே
பாதி நல்லால்ல பாதி நல்லா இருக்குன்னா அந்த பாதி நல்லால்ல அத கீழே போட்ருவேன் அதுக்கப்புறமேட்டு அதெல்லாம் எடுத்து கழுவி ஃபேஸ் பேக்கா போட்டு
ஓகே ஓகே ஸ் நா வந்து மோஸ்ட்லி வந்து இந்த கடல மாவு கடலமாவோட கொஞ்சம் நமக்கு பாலாட நா நா நெய் நெய் காய்ச்றதுக்காக எடுத்து வச்சிருப்பேன் சிஸ் நானு அந்த பாலாட பாலாடையும் கடலமாவையும் வந்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் லைட் வந்து மஞ்சத்தூள் சிஸ் நான் அத மிக்ஸ் பன்னி கொஞ்சம் வாட்டர் மிக் பண்ணிட்டு பேஸ் ல போட்டு நல்லா ஒரு ட்ரை ஆனது ஒரு டென் டு தொண்டி மினிட்ஸ் வச்ட்டு வாஷ் பண்ணிட்டு ஆஹ் குளிப்பேங்க நானு
ஓகே ஓகே அதான் ஏதோ ஒண்ணு ட்ரை பண்ணிட்டேதான் இருக்கா ஸ் மொகத்துக்காக நானும் அதுலந்து எப்டி சொல்றது ஒரு ப பத்து வருஷம் ட்ரை பண்ணிதான் இந்தள் கலர் கொண்டு வந்திருக்
ஆஹ் எனக்கு வந்து நான் நா ஆல்ரெடி கொஞ்சம் கலர்தாங்க சிஸ் டர் நானு எனக் எனக் கழுத்து கொஞ்சம் கருப்பா இருக்குங்களா ஏன்னா பேஸ் கொஞ்சமா பேஸ் கொஞ்சம் கலரா இருந்து கருப்பு கழு கருப்பு கழுத்தா இருந்தா ரெண்டுமே நமக்கு டிப்ரன்ஸ் தெரியும்ல அதுக்குதான் நெறைய ட்ரை பண்னுவேன் லெமனவந்து சக்கரையோட போட்டுட்டு டேரக்டா கழுத்துல அப்டியே வச்சி தே அப்புறமேட்டு என்னென்னமோ ட்ரை பண்ண பட் ஒண்ணுமே ஒரு சேஞ்சுமே இல்லிங் சிஸ்டர் அப்றம் என்னமோ நெறைய பேர் காபி தூள்ளாம் வச்சுலாம் ரீல்ஸ்ல்லாம் பண்றாங்க பட் அது உண்மையா என்னானு தெரில நமக்கு
நா இன்னும் அதெல்லாம் ட்ரை பண்ல நான் சமைக்கிறதுல எதுல வே அந்த தோல எடுக்கறனோ அத மட்டும்தான் போட்டு யூஸ் பண்ணிருக்கேன் இப்ப ஆப்பிள் பாப்பாக்கு குடுக்குறேன்னா அது தோல எடுக்கிறேன்னா அந்த தோல
அந்த தோல என்ன பண்ணுவிங்க காய வச்சு யூஸ் பண்ணுவீங்க இல்ல டேரக்டா மிக்ஸ்
நமக்கு எப்டி எப்டி விருப்பமோ அதே மாரி நானு சில டைம் காய வச்சு லெமன் தோலு ஆப்பிள் தோலு இதெல்லாம் சேத்து ஆரஞ்சு தோலு ஃப்ரூட்ஸ் சாப்பிடும் போது அந்த சீசன்ல அந்த தோல் ஃபுல்லா சேர்த்துச்சு வச்ச காய வச்சு பொடி பண்ணி அதுல அப்ளை பண்ணி அப்டி சேர்த்திருக்கே
சில பேர் வந்து இந்த ரோஸ் வந்து நைட்டு பச்சை தண்ணியில ஊற வச்சுட்டு காலைய அந்த ரோஸ் எடுத்து ரோஸ் இதுல எடுத்துட்டு அந்த தண்ணியில வாஷ் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும்ு சொல்லுங்க பட்
ஆஹ் ஹ அதெல்லாம் நான் யூஸ் பண்ணதில்ப்பா ரோஸ் கிரீம் பண்றதுக்கு ரோஸ் மில்க் பண்றதுக்கு வேணா அந்த ரோஜா இதல யூஸ் பண்ணிருக்கேன் ந ஒரு வாாட்டி ஓகே சிஸ்டர் நெக்ஸ்ட் டைம் டைம் இருந்தா கண்டிப்பா பேசலாம்
ஓகேங்க சிஸர் தேங்க்யூங்க சிஸர் நன்றிங்க சிஸர்